ஹலோ
வணக்கம் சகோதரி ஆஹ் கேக்குது
ஆஹ் வணக்கம் எப்படி இரு க்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கேங்க என்ன சமையல்
சமய பே எது இல்ல படுத்தர்னு அண்ணி
இங்க இப்போதைக்கு தயிரு தாங்க ஏன்னா வெயிலு ரொம்ப கோ போட்டு நல்லா வெயிலு பயங்கரமா இருக்கு இங்க அதனால தயிரே கொஞ்ச கொஞ்ச எடுத்துக்கலான்னுட்டு ஏன்னா பாப்பாக்கு வெயிலு செட் ஆகல அதனால கொஞ்ச கொஞ் இந்த மாதிரி போ ஹெல்த்துக்கு இதல்லா நல்லது இல்லையா அதனால இதுதா குடுத்துட்டு இருக்கோ ஏனா தயிர் ஒரு வேலையாச்சு இப்போ வெ தவங்களுக் குடிக்க கிளாஸு ஒடம்புக்கு நல்லதுன்றதுனால
ம் ஆமா நா இங்க வெயிலு வெளில சாப்ட மா சாப்பட மாட்டா அதனால அவனுக்காக வந்து பாத்திங்கன்னா ஹெல்த்து கான்சியஸ்காக வந்து அவனு க்கு வந்து கஞ்சிதா வெச்சு குடுத்துருவே கருப்பு கவுனி ஏதா ஒரு கஞ்சி கம்பு கஞ்சி ஏதா ஒரு கஞ்சி வெச்சு ஆனா ரெகுலரா வெக்க மாட்டோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏனா ரெகுலரா கஞ்சி குடுத்தாலு அவிங்களுக்கு சா ப்பாடு மேல வெறுப்பு வந்துடு அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ல கஞ்சிதா அப்படிதா வெச்சு குடுப்பே மதியம் வந்து சாப்பாடு பொறியல் மாரி சாப்டுவான் இல்லைன்னா வந்து தயிரூ தயிரூ இல்லைன்னா பழ பழ சாப்பாடுதான் அதிகமா சாப்டுவோம் வாழைப்பழ ரஸ்த்தாளி பழ ஆ செவ்வாழ பழம் சாப்பாடுல கஞ்சி குடுத்துட்டா கம்முன் சாப்டுக்குவா இல்லினா தயிர்சாப்பாடு குடுத்தாலு கம்முனு சாப்டுக்குவா மதிய கொழம்பு சாப்பாடுலா அதிகமா சாப்பிட மாட்டா நீங்க சொன்ன மாரி வெயில் கால இல்ல இப்ப அதிகமா அந்த கொழம்பு சாப்பாடுல்லா சாப்பிடறது இல்ல இதுதான் சாப்டுட்டு இருக்கோ நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ பெருசா எது இல்ல தோசை இல்லைனா பணியார இது ஊத்துனா சாப்டுக்குவா இல்லைன்னா ஆம்லட் ஊத்திக் குடுத்த ஒரே ஒரு முட்டையை சாப்பிட்டு கம்முன் படுத்துக்குவா இவ்ளதா அவ சாப்பிடுவா அங்க கொழந்தைங்களுக்குலா நீங்க எப்டி ஹெல்த் கான்சியஸ்லா எப்டி குடுக் க்கறிங்க
ஆ இவளுக்குமே அப்டிதா இப்ப டெய்லி ஏன்னா ஒரு மு ட்ட குடுத்துடறே பெரும்பாலு சாப்பாடு அந்த அளவுக் து இது பண்ண மாட்டேங்கிறா அவளுக்கா பசிக்குதுன்னா நல்லா சாப்பிடுவா அப்டி இல்லன்னா கொஞ்சோ கம்மியா தா இருக்கு சிறுதானியெல்லா சேத்துக்கிறே கொஞ்சோ கொஞ்சோ சாப்பாடுல கொஞ்சோ கொஞ்சோ சிறுதானியனெலா சேத்துட்டு கொஞ்ச கொஞ்ச குடுக ஆரம்பிச்சிருக்கே ஜூஸ் வகை அதெல்லா ஃப்ரூட் ஜூஸாவே குடுக்கறது இப்ப லெமனு லெமன் ஜூஸ்லாமே குடுக்குறே நானு கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேராதுன்னு சொல்லுவாங்கல்ல லெமன் லா சேராது அப் எல்லா குடுக்காமெல்லா இல்ல நானு ஏன்னா லெமன்லா குடுக்குறே அதெல்லா இப்ப சாப்டாதா எல்லாமே சீசனுக்கு என்னென்ன இது இருக்கோ அதெல்லாமே நா வந்து குடுக்க ஆரம்பிச்சிருவே
சரிங்க சரி நீ நீங்க குடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பரவால்ல நீர் ஆகாரம்
இப்ப வெயிலுக்கு முடிய சரிங்க பரவால்ல இங்க இவன் ஜூஸ் எதுவுமே குடிக்க மாட்டா அப்ப வெயிலுக்கு தின் பாத்தீங்கன்னா எதுவுமே ஏத ஒரு பழம் போட்டு லெமன் ஜூஸும் பொலுமிச்ச பழம் மட்டும்தா சாப்பிடுவா ஆ வேற ஏதாது பழம் போட்டு சாத்து குடி ஏதா கொடுத்தனாலு சாப்புட மாட்டா மாதுளம் பழோ உரிச்சு குடுத்தா கூட சாப்புட மாட்டேங்குரா ஜூஸ் போட்டு குடுத் லு சாப்புட மாட்டா அத கொண்டு நாய்க்கு ஊத்தறா இல்லன்னா கொட்டி வெச்சிட்டு வந்துருவா இவனுக்கு இதா
இல்ல மாதுளம் பழோ இருக்கு இல்லையா இல்ல மாதுளம் பழோ வந் அரைக்காம மிக்சில இந்த அரச்சிங்கனா ந்த இது இருக்கு பசங்களுக்கு அதுவே புடிக்காது அந்த மாதுளம்பழ கொட்டா இருக்கில்ல யா ஆமா வெதையே வந்து அவுங்ளுக்கு புடிக்காம போவோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க துணி இருக்குல்ல நல்லா ஒயிட் கிளாத் எடுத்துட்டு மாதுளம் பழ துணில அந்த போட்டு துணில போட்டு பிழிஞ்சி குடுங்க அப்ப வந்து உங்ளுக்கு அந்த சீட்ஸ் இருக்காது அந்த ஜூஸ் மட்டோ நல்லா கன்சிஸ்டன்டா வரு ஜூஸ் மட்டோ நல்லா வரோ அத குடுங்க ஏன்னா எம் பொண்ணு சாப்டுவா சாப்டா
ம்
கேக்குறே னால சாப்பு மாட்டா நா என்னப் பண்ணுவேன்னா இந்த மாதிரி வெறுமன புழிஞ்சி இது பண்ணி குடுத்துருவ
ம் பரவால்ல நீங்க சொன்னது ஒரு புது ஐடியாதா இருக்கு இத ட்ரை பண்ணி பாக்குறே அடுத்த டைம் எப்டி சாப்பற்றான் தெர்லா
அப்போ செரியா கொட்ட இருக்காது ஆப்பிளுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆ இது பண்ணி குடுங்க ஆ வேக வெப்பாங்க இல்லயா அந்த மாரி வேக வைக்காம நல்லா இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி குடுங்க ஏன்னா வேக வெச்சீங்கன்னா அவுங்களுக்கு வந்து போய்டோ
போய்ரு டேஸ்ட்டு வேற மாரி இருக்கோ ஆப்பிலோட அந்
டேஸ்ட்டு வேற மாரி இருக்கூ ஆம்மா வேக வெக்கிறப்ப அதோ க்காது நமக்கு அதனால நீங்க இந்த மாரி குடிங்க செரியா சக்கரவல்லி கெழங்கு குடுங்க சக்கரவல்லி கெழங்கு ஏன்னா இவளுக்கு வந்து சக்கர வல்லி கெழங்கு அதல்லா குடுக் றப்போ பாத்தீங்கன்னா கட்லெட் சாப்புறப்போ இந்த பல்லுல்லா வந்துருச்சுன்னா சாப்புட்ற இதுல வந் இது நல்லா ஸ்மஷ் பண்ணி அதுல வந்து கட்லெட் மாரி செஞ்சு குடுப்பே
ம் சாப்டாங்க எல்லாமே கொழந்தைங்க உம்
ஆமா சிறுதான்யமே வந்து இப்ப ரவாக்கி பதிலா நா என்ன பண்ணிட்டேன்னா கோதும தென அரிசி அந்த மாரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட நா என நம்மோ கொஞ்சோ கொஞ்சோ சேத்துக்டோ இந்த கவுனிய செய்விங் இல்லயா அத வந்து கவுனியரிசில பொங்கல் செஞ்சு குடுங்க ஏன்னா எங்க வீட்லயுமே பொங்கல் நெய்யி இது மாரி செய்வாங்க நல்ல ஒரு நாள் அந்த அர்ஸ் அரிசி நல்லா ஊற வச்சுட்டு அத வந்து நாட்டு ச ற நல்லா ஊற வச்சுட்டு நாட்டு சக்கர தேங்கா இந்த மாரி போட்டு கலந்து குடுப்பாங்க இங்க சித்தி பாட்டில்லா
பரவால்ல நீங்க சொன்னது இன்னு நா ட்ரை பன்னி பாத்தே இதுவு கண்டிப்பா நா ட்ரை பன்னி பாக்ற என்னா நா வந்து கஞ்சியெல்லா வச்சிகுடுத்தூர் கருப்புகவுனிகஞ்சி சிவபுகரிசிகஞ்சி கம்பு கஞ்சி ராய கஞ்சி இந்த மாரிகஞ்சி இல்ல போட்டுருக்கே நீங்க சொன்ன மாரி பொங்கல் வந்து பச்சரிசி வைக்கிறனால அவனுக்கு ஒரு சில டைம் சே இந்த டைம் சேராதுனால் நா விட்டுருவேன் இப்ப நீங்க சொன்னது கூட இந்த அடுத் சில பல பொங்கல் வைக்கலங்றது இப்ப நீங்க சொல்லிதா எனக்கு தெரிது பரவலா
ஆஹ செஞ்சு பாருங்க என்னா செய்வாங்க என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா அந்த மாரி செஞ்சிருகன்ட்டு அதனால நீங்க செஞ்சு பாருங்க
உம் ஹெல்த்ல ஹெல்த்ல வந்து நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன நறைய குழந்தைங்களுக்கு குடுக்குறது நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நிறைய யூஸ்புல்லா இருக்கு பரவால்ல நானு குழந்தைக்கு இது மாரி
இல்ல ஏன்னா இப்போ ஹெல்த் இப்போ உடம்பு சரியிலண்ணா கூட நா வந்து எடுத்த உனே டாக்டர் கிட்டல்லா போ மாட்ட நானு சரியா நா என்ன பண்ணுவேன்னா இப்ப வீட் வீட்ல இருக்லயா கஷாய குடுப்ப பர்ஸ்ட் சளி புடிச்சிருந்தன்னா கூட வீட்ல ஃபர்ஸ்டு கஷாயோ அந்த இது இருக்குலியா வெத்தல ஓமோ அதெல்லா வெச்சு கஷாய செஞ்சு குடுப்ப சளி இருந்துச்சுன்னா கூட ஓம எல இருக்குல்லையா கற்பூரவல்லி சொல்வாங்கல்ல க பூரவல்லி எல வெத்தல அதுக்கப்பறோ தொளசிய வந்து நல்லா இடிச்சிட்டு அதோட சாறு வந்து கொடுப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அதுலியுமே அதுலியே மோஸ்லி அவ்ளுக்கு சளி தத்தாயிடு அப்டி கரெக்ட் ஆகலன்னா என்னால ஒரெண்நாள் மூண்நாள் அப்டியேதா இருக்கு அப்டினா தா நா டாக் ட்டே கூப்ட்டு போவ எடுத்தொனே நா டாக்ரு கிட்ல்லா கூப்ட்டு போ மாட்டேங்க‌ நா எப்போமே இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மா பீவர் இருந்துச்சின்னா கூ
ம் சொல்லுங்க
ஃபீவர் வந்துச்ன்னா கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இது பண்ணுங்க ச்ச் அவுங்குளுக்கு வந்து இந்த தண்ணி சு அ வெட்வா ஈர துணி வெப்பாங்கள அந்த மாதிரி வெச்சு ட்டு அவுங்க நல்லா கொஞ்சோ சுத்தப்படுத்தி வெச்சிங்னாலே பாதி கொஞ்சோ அவுங்ளுக் ஃப்ரீயா இருக்கோ ஒடம்பு ரிலாக்ஸா ருக்கோ
செரிங்க நீங்க சொன்னது வந்து சளி இருமலுக்கு இதுவரிக்குமே செரி சளி இருமல்னா காசெல்லா பேக்கப் மெடிசன் வெச்சுருப்ப எடுத்து டக்குனு நாட்டு மரு நாட்டு மருத்துவ லா அதிகமா எனக்கு யாரு டிப்ஸ் சொன்னது கெடயா நானு ஃபாலோ பண்ணதில்ல ப்ப நீங்க சொன்னது வேணா கண்டிப்பா ஃபாலோ பண்ற ஆனா சளி இரு தா வந்து கற்பூரவள்ளி தல குடுப்பே வெத்தல குடு தொளசி குடுப்ப ஆனா அவ எது சா சாப்புட மாட்டா நீங்க சொன்ன மாரி சாறு மாரி எடுத்து குடு
நீங்க சாறு தா குடுக்கணு ச சங்குல வந்து ஒரு இது ஊத்தி விட்ருங்க இப்போ வெத்தல இருக்கு இது இருக்குல கற்பூரவள்ளி இருக்குல்ல அது எனன்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கரண்டில வெச்சு அந்த எலைய வாட்னீங்கன்னா அது வந்து நல்லா தண்ணி மாரி அயிடோ அது நீங்க தண்ணி இது பண்ணி புழுஞ்சிங்கன்ன வச்சுக்கோங்ள அப்ப ஒரு மூணு எல எங்க வீட்ல கற்பூரவல்லி வந்து கொஞ்சோ பெருசா இருக்கோ நா இவுளுக்கு ரெண்டு எல வாட்டிட்டு அத சாறு நல்லா கைலியே கசக்கி இது பண்ணோன்னா சாறு வந்துரோ அத அப்டே சங்குல ஊத்தி விட்ருவ ஒர் தொடந்து ஒ மூண் நாள்
ம் செரிங்க
ஏன்னா இங்லிஷ் மெடிசனுமே இப்ப இது பண்றது கெடையாது ஏன்னா இப்போ டாக்டர் இந்த ஒடம்பு சரியால்லாத மருந்து எல்லா குடுப்பாங்கல்ல பாத்தீங்கன்னா இப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் லலா போட்றாங்க ல இதெல்லா குடுக்கக் கூடாது கொழந்தைங்களுக்கு அப்டின் போட ஆரம்பிச் ப்பல்ல அத்னால நம்ம என்ன பண்ணும்னா ஃபஸ்ட்டு எப்புவுமே கை வைத்தியோ நம்ம பாக்கணு ஏன்னா நா எனக்கு கொழந்தைய பாப்பா பொறந்தவுனே நாங்க கசாயு குடுக்க ஆரம்பிஷ்டோ அப் கொழந்தே அதானல நா சொல்றே
சரிங்க நீங்க சொன்ன டிப்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாக்குறே கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறே நா வந்து அதிகமா இந்த மாரி நாட்டு மருத்துவோ செஞ்சு பாத்து கெடைகாது ஏன்னா ஆ எனக்கு நா தனியா இருக் க்குறே பேக்ரவுண்ட் சைட் மாமியார் சப்போர்ட் கிடையாது சோ ஏதாவது குடுத்து ஏதாவது ஒன்னு கொழந்தைக்கு ஆயிடுச்சின்னா கொஞ்சம் பய பயங்கறனாலே அவ விஷயத்துல கொஞ்சம் நாங்க எல்லாமே மெடிசனாவே எடுத்துகிறது குடுத்துறது நாட்டு மருத்துவம் வேணா நீங்க சொன்னத வேணா நா
சேரி சேரிங்க சரி குடுங்க சரியா வேற இன்னா ஆ அங்க என்ன சொல்றது இப்ப குளிக் க்கிறது கூட என்ன பாத்தீங்ன்னா இப்போ ஏன்னா ஓ இப்போ சில பேர் கிரீம் லா போடுவாங்கல்ல நா வந்து இந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணி குளிப்பாட்டுவே ஆம்பள புள்ளையா இருந்தாலு இது வெச்சிருக்கே நலங்கு மாவு வந்து இந்த மஞ்சள் சேத்தா ஆம்புள புள்ளைங்களுக்கு முடி வளராதுன்னு சொல்லுவாங்கல்ல மஞ்சள் இல்லாம வாங்கிக்கோங்க நீங்க
நலங்கு மாவு வந்து மஞ்சள் இல்லாம ஆ
ஆமா மஞ்சள் இல்லாம வாங்கி அத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க நா வந்து இவுளுக்கு இந்த இது வீட்ல வந்து உளுந்து இல்லையா உளுந்து வெச்சு சோப்பு செஞ்சிருக்கே கொழந்தையா இருக்கப்போ இப்போ கொஞ்சோ செஞ்சுரு வெச்சுக்குறே என்ன சொல்றது யூஸ் பண்ணா அப் அப்பப்ப யூஸ் பண்ணிப்பே சோப்பு வந்து நானே செஞ்சு வச்சுப்பே இவளுக்கு மட்டு யூஸ் பண்ணிக்ணு அப்டின்னு சொல்லி ட்டு
ம் பரவால்ல பரவால்லைங்
பண்ணுங்க உளுந்துமே சும்மா வெறு உளுந்து அவனுக்கு வெறு உளுந்த மட்டு கொஞ்சோ நல்லா ஊற வச்சி அரைச்சிட்டு அத வச்சி தேச்சி குளிப்பாட்டி விடுங்க
உளுந்துல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு உளுந்து தேய்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் உளுந்து உளுந்து தேய்க்கிற உடம்புக்கு தேய்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டே
இந்த பாடி டான் ரிமூவ் பண்ணுங்க அது ஏன்னா இப்ப நீங்க மாவ அறைகிறபோ பாத்துருக்கீங்களா கையில அந்த உளுந்து இது பண்றதுனால நம்ம கை வெள்ளையா இருக்கும் ஏன்னா ந பண்ணிருக்கே நவளுக்க அதுவந்து சோப்பு செய்யிறப்ப உளுந்து இது பண்ணிதா செஞ்ச அப்ப கை பளிச்சுனு இருந்தது உங்களோடம்ப வந்த மெலனன்னு சொல்லுவாங்கல்ல பாடி கலரு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கும் உளுந்து
ஓ சரிங்க உ உம் ந இந்த டைம் கண்டிப்பா டிரை பண்ணி பாக்குறே உ கண்டிப்பா ஆஹ் சரிங்க
சரியா ஏன்னா நீங்க நேச்சுரலா பண்றது ல உங்களுக்கு வந்து உங்களுக்கும் கொஞ்சம் கத்துக்கற மாரி இருக்கும் பிளஸ் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது பயப்படும்னு அவசியம் இருக்காது
ஆமா ஆமா போறபடியாவே இருக்கும்
ல்லாம் வாங்கி தருவாங்கல உம் ஜங்க் ஃபுட்ஸ் வாங் கொடு இப்போ வந்து வீட்டுல இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல பொட்டேட்டோ இது பண்ணி அந்த உருளைக்கிழங்கு சிப்ச் அந்த மாதிரெல்லாம் கொடுக்க கொடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி டரை பண்ணுங்க
சரிங்க ட்ரை பண்ணி பாக்குறேங்க ம் சரிங்க சரிங்க சரிங்க
சரிங்க ரொம்ப நன்றி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்டதுக்கு இன்னொருத்த
சரி நீங்க வில தொழ எனக்கு நிறைய சொல்லிக்கொடுத்து நன்றிங்க
ஆஹ நன்றி